கேக்குதுங்களா
அஹ் சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க
உம் நல்லா இருக்கேன் சாப்டீங்களா
அஹ் சாப்ட்டேன் நீங்க சாப்டீங்களா
அஹ் சாப்ட்டேன் என்ன சாப்டீங்க
நானா தோசை நீங்க
நான் இன்னும் தாள்ச்ச சாப்பாடு
சேரி சேரி வீட்டுல எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா
அஹ் நல்லா இருக்காங்க அங்க உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க
அஹ் எல்லோரும் நல்லா இருக்காங்க
வாய்ஸ்ஸு ஒரு மாரி கர கரன்னு கேக்குது
ஒரே நிமிஷம் இருங்க
அஹ் சேரி
கேக்குதா
அஹ் இப்ப கேக்குது ஆனா லைட்டா கரகரன்னு தான் கேக்குது
கர கரங்குதுங்ளா
அங்
இப்போ
சேரி பரவால பேசுங்ண்ணா இப்ப ஓகே
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்போ அப்டிதா கேக்குது
ஒரே நிம்ஷோ இருங்க
செரி ஓகே
ஆ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுங்
ஆ சொல்லுங்க இப்ப அதே மாரி கேக்குதுங்ளா
ஆ லைட்டா கேக்குது
ஆ
சே விடுங்க
அ
அ அப்றோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானா பறம் படிச்சு முடி சேர டாப்பானு வெயிட்டிங் ட்ரை பண்ட்ருக்க
ஓகே
நீங்க
நா வீட்லதா இருக்கே இப்பதா நானு காலேஜ் முடிச்சே
சேரி ஜோதி
அப்றோ வேலைக் போய் டு வேற எதா சைட் பிஸ்னஸ் பண்ற நா
ஆ எனக்கு அகிரிகல்ச்சர்ல இன்ட்ரஸ்ட் அதிகொ
ஓகே
ட்டு ஒரு ஐடியா
ஏ உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டு
ஏனா நாங்க எங்க ஜென்ரேஷன் ரிலேஷன் அகிரிகல்ச்சர்ல அதிக இன்ட்ரஸ்ட்டு எல்லாருக்மே அதா
ஓகே
அதனால
சேர் சேரி எப்படி ரெடி பண்ணுவீங்க தோட்டம்ல்லாம்
தோட்டம் நம்ம இப்போ வாங்கறது பாத்தீங்கன்னா தரிசு நிலமா வாங்குவோம் அதாவது பொட்டல் காடா வாங்குவோம்
ஓகே
பூரா கல்லு அது இது வரைக்கும் அத வாங்கி ரெடி பண்ணுவோம்
ஓகே
வாங்கி ஜே சி பி போட்டு ரெடி பண்ணோம்னா ஏக்கர பொறுத்து ரேட்டும் மாறும் எல்லாமே செலவு கொஞ்சம் அதிகமாதானு வைங்களேன் ரெடி பண்ணி சுத்தி பெஃன்சிங் போடுவோம்
ஆஹ்
அ பெஃன்சிங்னா தெரியும்னு நெனைக்கிறேன் கம்பி வேலி ஆஹ் அது மாதிரி ஆஹ் அது மாரி போடுவோம்
ஓகே ஓகே அப்றம்
ஆஹ் எல்லாம் ரெடி பண்ணி
உங்க நாய்ஸ் ரொம்ப கரக்கரன்னு கேக்குது
தெரிலங்க ஒரே நிமிஷம் இருங்க ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
க்ளீயர் கேட்குதுகளா
இப்போ லைட்டு அப்படிதா கேக்குது சரி விடுங்க அப்புறம் தோட்டத்துல என்னல்லாம் போடுவீங்க
ஆஹ் தோட்டத்துல வந்துட்டு இப்போ ரெடி பண்ண காட்ட பாத்தீங்கன்னா
ஆஹ்
ஃபஸ்டு சுத்தி பைப்லைன் போவோம்
ஓகே
பைப் லைன் போட்டு அப்பறம் போர் ஓட்டுறது தொட்டி அப்றம் தொ தொட்டி கட்டுவோம் இப்போ அஞ்சு ஏக்கரானா இப்போ கொறைஞ்சது ஒரு ரெண்ர லட்சம் லிட்டரு மூணு லட்சம் லிட்டர் அது மாதிரி தொ
ஓகே என்ன கிணறு மாரி கட்டுவீங்களா
ஹலோ
கேணறு மாரி கட்டுவீங்களா ஓகே
கேணறு மாரி கட்டிட்டு ஆஹா எல்லா போரெல்லா போட்டுட்டு அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனா மண்ணு இப்போ ஓரோ குடுக்கணு
ஆஹ் எது மாரி குடுப்பீங்க
ஆஹ் சனப்புன்னு சொல்லுவாங்க அதாவது
உம் செடி மாரி மொளைக்குமே
அதேதா அதுல வந்துட்டு ஆஹ் சோளோ கம்பு ராகி தெண
அது மாரிலா போடுவீங்களா
மரலா போட்டு ஒரு மூ ரெண்டு ட்டு மூணு மாசோ வயிட் பண்ணக்கப்பரோ நல்ல பயிரல்லா மேல வந்துரு
ஓகே
அப்புறோ அதையவே வந்துட்டு லொட்டரா வுட்டுட்டு நல்லா ஃபைன்னா கிரைண்ட் பண்ணி அப்டி காட்லயே அப்டியே உட்டரது அது ஒரு ஒரு ஒரு மாசோ நல்லா அப்டியே வெயிலல்லா பட்டு மழையெல்லா இதாயி மக்கி அது சூப்பரான உரமா மாறிரு
அதே அப்டியே மண்க்கு சத்து குடுத்துருமா
ஆஹ் ஆமா சூப்பரான சத்தோ அதா ஏனா அ ம் கிட்டத்தட்ட ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா ஃபாலோ பண்ட்டு வர உரோ அது
ஓகே அது மட்டுதா நேச்சுரலா போடுவீங்களா
அதுக்கப்புறோ சாணி வரு
ஆஹ்
சாணி உரோ வந்து வேல குடுத்து வாங் ங்கி அ ம் ஏக்கருக்கு ஒரு ரெண்டு லோடு மூணு லோடு அது மாரி ஓட்டி அதையும் போடுவோம்
ஓகே
அதையும் போட்டு நல்லா இது பண்ணதுக்கு அப்பறம் அல்லமை கீறும்
ஓகே
பக்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு புழு எதுவும் வரக்கூடாது அஹ் செடி எதுவும் தாக்க கூடாதுக்காக வே ப்பம் புண்ணாக்கு போடுவே
ஓகே
ப்பனா புழு எெல்லாம் எதுவும் வராது அதாவது செடி கொல்ற மாதிரி புழு வம் அ அவ்ளோ
செத்துருமா
செத்துருங்கிறத விட சாகாது அதுவும் முக்கியம் தா சாகாது நம்மந்த கசப்புக்காக வந்துட்டு வெளியே போயிரும் அதோட இனப்பெருக்க கம்மியாகும்
ஆஹ்
அதனால நம்ம அக்ரிகல்ச்சர் வந்துட்டு சேவ் பண்ணலாம்
ஓகே ஓகே வேற எது மாரில்லாம் போடுவீங்க
புரியலங்க
வேற எது மாரி எல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க
விவசாயம் ஃபர்ஸ்ட்டு போ போட்டு இது போடுவோம் ஹம் கரும்பு அது மாரி விவசாயம் பண்ணுவோம்
ஓகே அ ஆஹ் கரும்புல எதுக்காக கரும்பு போடுறீங்க
கரும்பு மெயினா பாத்தீங்கன்னா சக்கரை ஆலைக்குதான் சுகர் சுகருக்காக தரது அது ஃபர்ஸ்ட்க்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கரும்ப வாங்கிட்டு வந்து அதுல இருந்து கட் பண்ணி அ ஆ இது பண்ணுவோம் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாத்து வந்துருச்சு
கரும்புலே நாத்து ந கொந்த குச்சி தானே உண்ணுவாங்க
குச்சி வந்துட்டு அது பழசு இப்போ நாத்து வந்துருச்சு
ஓகே ஓகே
அது வந்து எதுக்குன்னா ஆனா நார்த்து வச்சோம்னா ஈல்டு கம்மி
ஹீல்டு ஆஹ் அந்த குச்சியோட ஹீல்டு
ஆஹ் ஆனா வந்துட்டு நாங்க வந்து பாத்தீங்ன்னா குச் குச்சி தா வப்பே குச்சி சத ஹீல் அதிகமாருக்கு தண்ணீர்ச் அதிகமா வரு வெயிட் அதிகமா வரு
ஓகே ஓகே
அதுல வுட்டு ஃபுல்லா நெட்டிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஃபுல்லா அப்பெல்லா வந்து பாத்தீங்ன்னா கள வெட்டுவாங்க
ஆமா
ஃபுல்லா ட்ரிப் போசு
ஓகே அப்ப சைட்ரிக்கிஸ் போட்டா சைட்ல மொளைக்கறதலா என்ன பண்ணுவீங்க
கன்ஃபார்ம் நம்ப இப்போ இது பண்ல அப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா கள புடுங்குவாங்க கள எடுக்குற ஆளுக நெறைய பேர் இருந்தாங்க இப்போ அவ்ளோக்கா இல்ல அதனால நம்ப களைக்கொல்லிதா அடிச்சாவனு
ஆனா அதனால எதுவு சைட் எஃபெக்ட்ஸ்லா வராதா
ஆஹ் சைட் எஃபெக்ட் வராது நம்ம வந்துட்டு வேற விவசாயம் பண்ணாதா சைட் எஃபெக்ட் வரு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா இருக்கு புல்லு இதெல்லா மொளைக்காம கெடக்கு தனியாவே மருந்துருக்கு ஆஹ் அத அடிச்சதுக்கப்றோ ஆஹ் தண்ணி எல்லா வுட் ட்டோம்னா ஒரு ஒரு மாசோ கழிச்சி யூரியா வுடனு யூரியா வுட்டோம்னா நல்லா வந்துட்டு செடி நல்லா சூப்பரா வளரு
ஆஹ் இதனால ஆ ம்ச் வேற எந்த அஃபெக்ட்ஸ் இல்ல இந்த கெமிக் கெர்ல்ஸ் யூஸ் பண்றனால
ஆ இல்லைன்னு ‌சொல்ல முடியாது இருக்கு தான் ஆனா வந்து விட்டு அப்டியே நடைமுறையில வந்துருச்சு எல்லாம் அது மாத்தவும் முடியாது ஆஹம் அப்புறோ ‌ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி மந்த்லி வந்து உரம் கொடுத்தே ஆகணும் யூரியா டி ஏ தீ
ஓகே அது மாரி தான் குடி ப்பங்களா சேந்து செயற்கை உரமாத இயற்கை எல்லாம் குடுக்க மாட்டங்க ட்டீங்களா
இப்ப இருக்குறது பாத்தீங்கன்னா செயற்கை உரம் தான் கொடுத்தாதங்க நல்லா வளரும்
ஓகே ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு இயற்கை மட்டும் தான் குடுப்பாங்களா ஆ
மாரி அதுக்கு தகுந்த மாரி நம்முளுக்கு கரும்பு வந்து ச்சு
ஓகே
ஃபுல் செயற்கை உரோ யூஸ் பண்ணனால மண்ணும் அதுக்கு இதாயிச்சு மர செடிகளும் அதுக்கே செட்டாயிருச்சு
சேரி சேரி
அதனால நம்ம அதான் யூஸ் பண்ணியாகனு அது மாரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரும்பு பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ஆகும்
ஒன் இயர் வாழையில போட மாட்டீங்களா
ஆ வாழையில போடுவோம்
அதெல்லாம் எவ்ளோ இயர்ஸ் ஹீல்டு குடுக்கும்
தான்
அது ஒன் இயர் தானா ஓகே ஓகே ஓகே வேர் என்னா போடுவீங்க
வேரன்ன மஞ்சள்
உம்
அப்பறோ
இப்ப தீரிமன்த்து த்ரீ மந்த்ஸ் மாரியெல்லா போட மாட்டீங்களா ஒன் இயர் மாரி தா போடுவீங்களா உம்
அது வந்துட்டு வருசவெல்லாமன்னு சொல்லுவாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்கானா இது ஆ கத்திரிக்காய் மொளகா கோசு இந்த மாரிலா போடுவோ
செரி செரி
இது மாரி மால வாழ மஞ்சள் கரும்பெல்லா போட் மெயின்டன்ஸ் கொஞ்ச
ஓகே ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒன் இயர் போடுறதுல பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா இல்ல வந்துட்டு இந்த த்ரீ மந்த்ஸ் அப்படி இருக்கறீங்கல்ல அது மாதிரி வந்துட்டு பெனிஃபிட் அதிகமா
அது வந்துட்டு நம்மளுக்கு ரேட்ட பொறுத்து ஆ டைமண்ட்டுக்கு தகுந்த மாரி ரேட்டு சேச் இதாவும் இப்ப வந்துட்டு பாத்தீங்னா சப்போஸ் கத்திரிக்கா போடுரோம்னா த்ரி மன்ஸ்க்கு ஒருக்கா ஒரு டீம் வந்து பாத்தீங்னா மழை அதிகமா இருக்கு இல்ல மார்கெட்டுல ரேட் கம்மியா இருக்குனா கிலோ அஞ்சு ருவா போகுங்க இல்ல நல்லா இதா இருக்குனா கிலோ பதினஞ்சு, இருவது முப்பது, அம்பது அது மாரி கூட போவோ
ஓகே ஓகே ஆனா வந்துட்டு ரேட்டிங் போ த்துனா இதா இருந்தாலு ஆனா நீ போறப்போ ரேட் டாருக்கு எடுக்கிறப்ப ஒரு ரேட்டா இரு மா சேரி சேரி சேரி ஓகே சேரிங்க நாளைக் கூ படுறே
ஆஹ் ஓகே
பாய்
பாய்